ஹலோ அக்கா
ஆ சொல்லுங்க தம்பி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க தம்பி சொல்லுங்க நீங்கதா சொல்லிட்ருந்தீங்க சொல்லுங்க
அதா அ எ ஹ ஹைட்டு ஒரு நூத்தி தொண்ணூறு சென்டிமீட்டர் ருப்பே நூத் தொன்னுத்தஞ் சி வெயிட்டு ஒரு நூறு கிலோ இருப்பே நல்லா பாக்க மான்ஸ்டர் மார்ருப்பே எனக்லா சண்ட போட்னுனு ஆசையா இருக்கு ஆம்மா
ம் கலாய்க்கிறியா என்ன
நெஜமாக்கா நூறு கிலோக்கா நானு
ஒ வாய்சுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத ஹைட்டு வெய்ட்டு சொல்ற
ஏ வாட்ஸ்அப் டி பி உங்ளுக்கு காமிக்காதுல ஆம்மா நா சேவ் பண்ணல உங்க நம்பற
ம் ஏ சேவ் பண்ணாதா உ கண்டிப்பா கண்டிப்பா பர்சனலா அனுபிவிடுங்க
வச்சிருக்கே
ம்
நா புல்லட் ஓட்னா எப்டி தெரியுமா இருக்கு டி வி எஸ் எக்ஸ் எல் ஓட்ற மாரி இருக்கு எனக்கு
அத்துன்னுடு இருக்கு நால்லா எங்க வீட்ல ஸ்கூட்டி எடுத்து சுத்துனனு வச்சுக்கங்ளே வண்டி வளைக்க முடியாது என்னால முட்டி இடிக்கு எனக்கு
அவொ மொட்டை அடிக்க
ஹைட்டா இருக்குதுல நெறைய அதுவு இல்லாம எனக்கு சண்டல்லா போண்ணுன்னு ஆச ஆனா என்ட ஏன் என்ட யாருமே சண்டைக்கு வர மாட்டானுங்க நா ஆனா பேசனா தெரியு நா கொழந்தைன்ட்டு ஆனா உ உருவத்த பத்தி ஜெட்ஷ்பன்னிட்டு வேண்டா யாருமே பேச மாட்டானுங்க அமைதியா போயிருவா
அமைதியா போயிருவாங்கே ம் ம் ம் அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல உருவத்துக்கு ஏத்த வய்சு வய்சுக்கேத்த உருவுமே யாருக்குமே அமைஞ்சதே கெடையாது இப்ப நீ எ வாய்ஸ்ச வச்சு எனக்கு என்ன ஏஜ் இருக்கு நெனைக்கிற
புரியலக்கா
எ வாய்ஸ் வச்சு எனக்கு என்ன ஏஜ் இருக்கு நெனைக்கிற
என்ன உங்களுக்கு ஒரு இருவத்தேழு
ம் ம் ம் ம் அவ்ளோ தானா அவ்ளோ தானா ம்
எனக்கு பொண்ணுங்க வாய்ஸ்ல்லா கண்டுபிடிக்க தெரியாது
சும்மா அடிச்சு விட்டுட்டியா
ஆமா
ம் எனக்கு தேர்ட்டி ஒன் ஆவ்து
அவ்லோகா
ம்
அப்டின்னா நீங்க என்ன நைன்ட்டி இப்போ என்ன நீங்க நைன்டீஸ் சிக்ஸா
நைன்டி ஃபோர்
நைன்டி போர் ஓ நைன்டி போர்னா ஒரு ஆறு ஒரு ஏழு ஆமா ஆமா கரெக்டா வருது
அது இந்த இயர் பர்டே வந்தா தேர்டி ஒன் சாட் ஆகுது
ஆஹா எனக்கு எத்தன வயசு இருக்கு சொல்லுங்க
ம்.
ஆமா நா தா காலேஜ் ஃபைனல் படிக்கிறே சொல்லிட்டே ஏன்னா இருவது இருவத்தொடு வயசு தா ஆகுது ஆனா இப்ப என்ன பாத்தா இருவத்தொடு வயசுன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே
பி ஜி தான பண்ற
யூ ஜி தாங்க பண்ற
யூ ஜி தா பண்றியா ஃபைனல் இயர்ரு ஆ டொவன்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு
ஆமா
கண்டிப்பா
ஆனா பாத்தா யாருமே இருவத்தி ஓரு வயசுன்னு சொல்ல மாட்டாங்க என்னல்ல அங் அங்கிள்னு கூப்பிடுவாங்க சின்ன பசங்கல்லா அதனாலய மீச எல்லா எடுத்துருவே தாடி மீச தாடி மீசய எடுத்துருவே அப்டியே பக்கத்து வீட்டு பைய மாரி இருப்பே
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இப்பல்லா சின்ன சின்ன பசங்க பத்தாது படிக்கிற பசங்கள்கே மீச மொளைக்கிது தாடி வருது அதுங்ளே சேவ் பண்ணிண் போதுங்க அதுங்கன்ட்டு
பத்தாவது படிக்கிறா அவனுக்கு அவ்வளோ தாடி மீச என்னோட அதிகமாயிருக்கு.
அதா சொல்ற நானு இப்பவே பாத்தன்னா சின்ன சின்ன பசங்களாருக்குங்க அதுங்களுக் இப்பல்லா தாடி வளருது அதுங்களுக்லா மீச வளருதுனாலே அ மின்னலாம் பாத்தன்னா கொஞ்ச ஒரு டீனேஜ் வயசுக்கு மேல மீச வளந்தாலே எண்ணுமோ அதிசயமாயிருக்குற மாரி இருக்கும்
ஆ
இப்பல்லா சின்ன பசங்களுக்கே மீச வளறது பாரு.
ம் ஹு ம்.
மீச வளருது தாடி வளருது மீசைய முறிக்கி வுட்டுன்னு போறானுங்க தாடிய ட்ரிம் பண்ணி வச்சுன்னு சுத்துறானுங்க
ம் ஹு ம்
பாத்தா என்னமோ காலேஜ் படிக்கிற பையனுங்க மாரி பில்டப் குடுப்பானுங்க ஆனா அவனுங்களா
ம் பா
ம் அது இப்பதி ஜென்ரேஷன் அப்படிதா இருக்கே அந்த சாப்பாடு வந்து
அது பேரு ஆ ஐலாண்ட் ஜெய் ஜாண்டேசன்னு சொல்லுவாங்கக்கா என்னன்னா ஆ வந்து அது சேரீ தீவு ஒரு ஒரு ஒரு ஒ பல நூற்றாண்டுக்கு ஒரு நா ஒரு ஆயிரத் தி ஏழ்நூறு ஆயிரத்தி ஆர்நூறு அந்த மாதிரி காலக்கட்டத்துல அது ஒரு கப்பலோட்டி கொலம்பஸ் இருக்காருல்ல. கொலம்பஸ் மாதிரி ஒரு படகோட்டி வந்து போயிருக்காரு அந்த ஒரு நா புது கண்ட்ரி தேடி. அங்க ஒரு தீவுல போயிருந்தோ போயிருந்தப்போ பூஃப்புன் சொல்லி வாத்து மாரி இருக்கும் வாத்துதான்னு வச்சுக்கோங்களே வாத்து மாரி இருக்கு பவர் அ
இந்த கார்ட்டூன்லல்லா சொல்ட்டு காட்டுவாங்களே
ஆ வாத்து மாதிரிதா இருக்கும் அந்த வாத்து எவ்வளோ பெருஸ்தெரிம்மாக்கா இருந்துச்சு ஒரு கண்ணுக்குட்டி சைஸ்கு இருந்துச்சு அவ்வளோ பெரிய வாத்து. அது என்னன்னு ஆராய்ச்சிப் பண்ணி அப்பதாப்பதா தெரிஞ்சா ஏன்னா அந்த வாத்து சாப்புட்ற உயிருன அங்க எதுவேஉய்யே அங்க இல்லையா
ஆ ஆ ஆ
அதுனால அந்த வாத்துங்க நெறைய இனப்பெருக்கம் பண்ணி இனப்பெருக்கம் பண்ணி நெறையா சாப்ட்டு
ஆ
அதுங்க கொஞ்ச கொஞ்சமா அதுங்க ஜென்ரேஷன்லாவே வ பெருசா வளர ஆரமிச்சிருச்சுங்க
ம் ம் ம் ம் ம்
அந்த மாரிதா மனுஷங்களு இப்ப நம்மளுக் இப்ப நா நம்மல்லா உயிருக் பயந்து யாரு ஓடுறா நம்மள வேட்டயாட யார் இருக்கா அதனால நம்மல்லா தேவையான சாப்பாடுல்லா நல்லா சாப்ட்டு சாப்ட்டு நல்லா அடுத்தடுத்து மனுஷ எனம் கொஞ்சம் கொஞ்சமா புவா நல்லா இன்னு வெல்த்தி ஆயிட்டே வரு வருது நல்லா என்ரிச்மெண்ட் ஆயிட்டு வருது
பாத்தன்னா வச்சக்கிய இப்பேத்திய ஜென்ரேஷன் குடுக்குற சாப்பாடு எல்லாமே மருந்து மட்டுந்தா ஹெல்த்தியான ஃபுட்டுன்னா பேரு தா ஹெல்த்தியான ஃபுட்டு மத்தபடி பாத்தனா எல் லாமே மருந்து கலந்தத்தா நீ என்ன வேணா குடுத்துப்பார அந்த பசங்ளுக்கு ஏன ந நட்ஸ்சு நறையா சிறுதானியோ நறைய எல்லாமே குடுத்துப்பாரு அந்த பசங்க எதுந்து சாப்பட்றன் சொல்லுவான் ஆனா உடம்புல சத்தே இல்லாம இருக்குங்க
ஆ
அன்னரி எல்லா எல்லா மருந்து கலந்து உடனே இப்ப ஆறு மாசத்து வள வேண்டிய பயிரெல்லா இப்போலா மூணு மாசத்
இப்பல்லா எதுல சர்க்கர இல்ல சொல்லுங்க எது தொட்டாலு சர்க்கர
ஆமா எல்லாத்திலி சக்கர ஒன்னொன்னு பாத்தோன்னா வச்சுக்கே எந்தமே ஹெல்தி ஃபுட்டு கெடையவே கெடையாது எல்லா ஹெல்தி ஃபுட்டுன்னு பேருக்கு வேணா சொல்லிக்லா
ஆமா
மத்தபடி எனக்கு தெரிஞ்சு எதுமே ஹெல்த்தி ஃபுட்டே கெடையாது
ஆமாங்கா
அந்த மாரிதா இருக்கு
இப்ப நாம இப்பல்லா நானே சக்கரையெல்லா கன்ட்ரோல் பண்ணனுன் நெனச்சாலே மேக்சிமம் ஒரு வார்த்துக்மேல சக்கர சாப்டாம இருக்க முல்ல ஏதாவது ஒரு கார்ணம் ஆயி சாப்ட்டுர்றோ
ம் ம் ம்
ஆனா சக்கர சாப்டாம நறைய பெனிஃபிட் இருக்குக்கா நா நடுல கொஞ்ச நாள் சக்கர சாப்டாம இருந்த ஒரு ரெண்டு ஒரு ஒரு மூணு வாரத்துக் சாப்டாம இருந்தே நல்லா ஸ்கின்லா குளோ ஆக ஆரம்பிச்சிரு
ம்
அப்புறோ வந்து கொஞ்ச எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோ சக்கர னா டீ காஃபி சாக்லேட்டு பிஸ்கெட்டு எதுமே சாப்டக்கூடாது சக்கர ஆட் பண்ணு இனிப்பா இருக்கிறது எதுமே அப்டி இருந்தே அதுக்கப்புறோ ஏதோ ஃப்ரெண்டு போட்டு ஏதோ டக்கு டக்கு சாப்ட ஆரம்பிச்சு அப்டே சாப்ட்ட இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டு பேசிட்டு இருந்தே இந்த பொண்ணு ஃப்ரெண்டு் சொன்னல அவ சாப் சாப்டுவா எப்பவு திரும்ப அவள்ட்ட இருந்து வாங்கி சாப்ட்டு சாப்ட்டு திரும்
ஆனா நீ ஸ்வீட் சாப்ட ஆரம்பிச் அ கம்மி பண்ண ஆரம்பிச்சோனே உன்னோட வெயிட் லாஸ் ஆவுமே ஆயிருக்குணுமே ஹலோ
தோ
ஹலோ
ஆ கேக்குதுங்ளா ச
ஆ கேக்குதுடா தம்பி அதா நா என்ன சொல்றன்னா நீ ஸ்வீட் சாப்ட அத கம்மி பண்ண ஆரம்பிச்சிருந்தாலே உன்னோட வெயிட் லாஸ் ஆயிருக்மே
ஆ வெயிட் நா முன்னாடி எவ்ளோ வெயிட்டு தெரிமா இருந்த நா சொன்னா நம் மாட்டிங்க
ம் ம்
நூத்தி முப்பத்தஞ்சு கிலோ நானு
இப்ப
இப்ப நூத்தி அஞ்சு
டொன்டி தேர்டி
ஆமா ஆமா ஏன்னா என் என் சி சி ஜாயின் பண்ணனா காலேஜ் ஆரம்பிச்சப்போ, அப்போலா வந்து டெய்லி காலையில ஓடுனு அஞ்சி க சாயங்கால சாய்ங்கால ஓடுனு ஆஹ விளாட்னு
ம்
அதா அதா சொன்னனே ஆ டெய்லி கால்ல ஓடுனு சாயிங்கால ஓடுனு என் சி சி ல ட்டெயிலு ட்ரில்லு எல்லா ப்ராக் ட்ங்கணு அதெல்லா வச்சு நவுத்திடுவாங்க தூக்க பத்தாது நமக்கு
ம், ம்
அந்த அளவுக்குல்லா டயடுனஸ் ஆகிடுவாங்க அதுக்கப் அப்பறதா வெய்ட்டு கொறைய ஆரம்பிச்சுச்சு அப்பறோ திரும்ப இப்போ என் சி சி ல நின்னு என் சி சி முடிஞ்சிருச்சு திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சு திரும்ப வெய்ட்டு திரும்ப ஏறிட்டே திரும்ப எறக்கிட்டு இருக்க இப்போ எறக்கி எறக்கி வெயிட் ஏற
ஏறுது எறங்குது ஒடம்பு
ஆமா என்ன இப்ப பா இப்ப பாத்தீங்க இப்ப பாக்குறவங்க மாரி நா அது ஆறு மாச கழிச்சு இருக்க மாட்ட ஆறு மாச கழிச்சு பாக்குற மாரி இப்ப இருக்க மாட்ட
ஆ, ஆ டிஃப்ரெண்டு இருக்கு, டிஃப்ரென்ட் இருக்கு ம், ம், ம் புரியிது புரியிது ஆனா ஸ்வீட் கம்மி பண்ணா ஒடம்பு கொஞ்சோ நம்மளுக்கு நல்லா இருக்குன்றது உன்னுடைய இதுல சொல்
மா, ம்
ம், ம் புரியுது புரியுது
வெயிட் எல்லா ஒரு கடையாது என்ன பொறுத்த வரைக்கு வெயிட்டா இருந்தாலுமே நா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தூக்கத்த வுட அடி நா இப்ப கூட வெளிய நடந்து போயிடுவ இன்னைக்கி கூட என்னாச்சு மதியானோ மதியானோ கிளாஸ் முடிஞ்ச்சு மதியான கிளாஸ் இல்லல்ல அது கெளம்பி வந் து எ ஃப்ரெண்டையு புடிச்சு இழுத்து கூட்டு போய்ட்ட
ம், ம்